வணக்கம் சகோதரி மாலை வணக்கம்.
ம் மாலை வணக்கம் சகோதரி எப்டி இருக்றீங்க?
நா நல்லாருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்குற. என்ன சாப்டிங்க?
நா இன்னு சாப்பல்ல சகோதரி இப்பதா சகோதரி டீ காஃபி வெச்சு குடிச்சங்ளா நா சகோதரி சாப்புடுவோ நீங் சாப் டிங்ளா?
ஆ இல்ல சகோதரி இதுக்கு மேலதா சாப்பன்னு மத்தியானோ என்ன பெஷல்?
மதியோ வந்துட்டு பாத்திங்ன்னா கேரட் பீன்ஸ் சாம்பார் வெச்சி ரசோ சகோதரி நாங்க. நீங்க என்ன சகோதரி சமையல் பண்ணீங்க?
நாங்க வந்து பருப்பு சாதோ மீன் கொழம்பு.
ஓ சேரி சேரிங்க சகோதரி.
ம் ம் சொல்லுங்க சகோதரி. நீங்க எங்காவ்து பயணம் போயிருக்கிறீங்களா உங்க பயணமான அழகான அந்த நாட்கள கொஞ்சோ சொல்றீங்ளா?
ஆ கண்டிப்பா சகோதரி சொல்லலாம் சகோதரி நா வந்து பாத்தீங்ன்னா சகோ தரி நா வந்து திருப்பதி போயிருக்கே சகோதரி நா வந்து ஒரு ஒம்போது வர்ஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்ன்னா திருப்பதி பயணம் போயிருக்கே சகோதரி நானு. அந்த பயணம் வ ந்ட்டு ரொம்போ அந்த பயணம் வந்து ரொம்ப மறக்க முடியாத பயணம் ஏனா வந்து அந்த பயணத்துல வந்து ஒரு எட் டு மண் நேரம் பாத்தீங்ன்னா ஒரு பெரிய அறை மாரி இருக்கு சகோதரி ஒரு மண்டபம் மாரி இருக்குங்ளா. அந்த மண்டபத்துல அறைனா வந்துட்டு ரூம் மாரி இருக்கு சகோதரி ஒரு ஆளு ஒரு ஆயிரம் ஆயிர ஆயிரம் பேர் ஐநூறு பேத்துக்கு மேல இருக்க மக்கள வந்து அந்த ரூம் ல அட அடச்சி வெச்சுட்டு எட்டு மண் நேரத்து ஏனா வந்து எட்டு மண் நேரத்துக்கு அப்புறந்தா வந்து தெறந்து விடாம தெறந்து விட்டதுக்கப்புறந்தா நம்ம சாமியவே பாக்க முடியு. அதே மாரி சா உ அடச்சு வெச்சத சொன்னீகள் நீ எட்டு மண் நேரத்துக்கு வந்து உங்குள் இப்ப காலைல அடச்சு வெச்சாங்னா காலைலிக்கான உணவு மதியத் துக்கான உணவு இரவுக்கான உணவு மூணு வேலைக்குமான உணவு
மூணு வேலைக்கு உணவு எல்லாமே குடுப்பாங்ளா?
எல்லாமே குடுத்துருவாங்க அந்த ரு அடைச்சு வெச்சிருக்க ரூமுமே நீட்டா இருக்கு ரெஸ்ட்டூம் டாய்லெட் எல்லாமே இருக்கு ஸ் சகோதரி அதே மாரி வந்து இது உங்குளுக்கு தின்பண்டங்கள் எதாச்சு சாப்புணுனு ஆச சையா இருக்கு அப்டின்னா வந்துட்டு வெளிய வந்து ஒரு கம்பி கேட்டு மாரி இருக்கு சகோதரி அந்த ஜன்னல் வழியா நீங்க வந்து காசு குடுத்தீங்கன்னா அந்த வெளிய வந்து மக்கள் வந்து தின்பண்டங்கள் விப்பாங்க. அவுங்க கிட்ட நீங்க வந்து அமௌ பைசா குடுத்து நீங்க வாங்கி க்லா நீங்க வந்துட்டு அதுக்கப்புறோ எட்டு மண் நேரோ கழிச்சு ஏனா வந்து ம க்கள் வந்து அந்த திருப்பதிங்கும் போது ரொம்ப ஃபேமஸ்சான சாமிங்கம் போது கூட்டோ கூட்ட நெரிசல் அதிகமாகாம இரு க்கர்த்துக்காக இந்த மாரி ஒவ்வொரு அதுல நெறியா அற இருக்கு சகோதரி. ஒவ்வொரு அறையிலயுமே வந்து ஐநூறு பேத்துக்கு மேல ஆயிரம் பேரு மக்களான வந்து அடைச்சு வச்சிருவாங்க ஒருத்தவங்க ஒரு பேட்ச் வந்து சாமி பாத்துட்டு வந்தோனே ஏத இன்னொரு பேட்ச வந்து அவு அவுத்து விடுவாங்க
ஆ சொல்லுங்க ஸ்
தாங்க அதனால வந்து அந்த ஒரு பயணும் நல்லா இருக்கு சகோதரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நா வந்துட்டு ஏற்காடு போனே சகோதரி அங்க
ஏற்காடா நா கூட போயிருக்கறேன் ஸ் அது ஏற்காடு நல்லா இருக்குல அந்த பயணமு அங்க இருக்கிற ஆளுங்க அங்க இருக்கிற ஆளுங்க அங்க இருக்கிற அந்த குளர்ல அவங்க எப்டி இருக்கிறாங்களேன்னு தெரியலல்ல
என்ன சகோதரி நமக்கு வந்து நமக்கு வந்து பாக்கும்போது வியப்பா இருக்கு ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து பழகிடே இப்ப எப்டி நம்ப ஊர்ல வந்து வெயில நம்ம சகிச்சிக்கிட்டு இருக்கோல அதே மாதிரி அந் அந்த ஊர்ல இருக்கவங்க வந்துட்டு குளிர வந்து பழகி இருக்க முடில ஏனா வந்து புதுசா போறவங்க
து அவுங்களுக்கு வந்து இங்க இருந்துச்சுன்னா வெ இங்க வெயில் ரொம்ப அதிகமா தெரியு அப் அப்டியே நாங்க அங்க இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற குளிர் நம்பருக்கு அதிகமா இருக்கும்ல
கண்டிப்பா கண்டிப்பா சேரி நா வந்து நானுமே வந்து ஒரு வெயில் காலம் போகல சகோதரி இந்த மாரி ஆகஸ்ட் மாஸ் செப்டம்பர் மாசம் மாரி அந்த மாதத்துல சகோதரி நா போன இல்லங்களா. நா போம்போது ஒரு மதிய டைம்ல போனனுங்களா சகோ கிளைமேட்டே பாக்க நல்லா இருந்துச்சு லைட்டா வந்து மலைச்சாரல் மாரி பெஞ்சுட்டே இருக்குங்ளா சகோதரி. அங்க இருக்கிற பார்க்கியோட அழகு பார்க்கோட வியூவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சகோதரி நமக்கே வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் வந்துட்டு அதோட வந்து அந்த மழையோட சகோதி மழையோட வந்து அந்த ஏற்காடு மேலே இருக்க பகுதிய எல்லாம் காமிக்கும் போது பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து போட்டிங் படகு சவாரி போனோம் சகோதரி படகு சவாரில வந்து ஆறு சின்ன பசங்களுக்கு பயணம் போக முடிச்சுட்டே ஆ சகோதரி கேக்குதுங்களா
கேக்குது சகோதரி சொல்லுங்க நா கேட்டுன்னு தா இருக்கறே பதில் பேசப் போறே அது அதுனாலதா ஆப்போசிட் சொல்றவங்க பதில் பேசக் கூடாது
ஆ மொத்த நாங்க ஆறு பேர் படகு சவாரி போனோம சகோதரி அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க போட்டுல ஏறும்போது சகோதரி சரியான மழ வந்துருச்சு
மழையா ஐயோ அந்த அந்த எடத்துல மழ வந்துருச்சா
ஆ இல்ல சகோதரி நா போகும்போது லைட்டா வந்து தூரலோட தா சகோதரி இருந்துச்சு தூரல் மாறி தா சகோதரி பெஞ்சிதுங்களா படகுல போம் போது லைட்ட தூறல் போம் போது படகுக்குள்ள உள்ள நம்ப ஆ உள்ள நம்ம போயிட்டோம்ன போட்டிங் சவாரி உள்ள போகும் போது அதிக மழ வந்துச்சன்னு வந்துட்டு அவுங்க வந்து கட்டுப்படுத் து முடியது நம்ம ஓட்டுறவங்களால வந்து அந்த பயணத்த வந்து கரெக்டா வந்து போக முடியாது இதம் மழ நின்னதுக்கு அப்புற போலானு சொல்லி போட்ட நிறுத்திட்டாங்க மழ நின்னதுக்கப் அப்பற போனசேனா படகு சவாரி அவ்ளோ அழகா இருந்த மொத மொத வந்து படகு சவாரில அப்பதா போனே எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ம மறக்க முடியாத தருணமா இருந்துச்சு அதுல பாத்தீங்ன்னா அதோட ஆழங்கள் வந்து ஒரு ஆறு அடி மனுஷன் வந்துட்டு ஆறு பேர் ஒருத்தவங்க மேல ஒருத்தங்க நின்னா எப்டி இருக்கு அந்த அளவுக்கு அந்த வந்து ஆழமா இருந்துச்சுனாங்களா ஆழமா இருந்துச்சுங்களா சகோதரி
ஆ ஹ அப்டியா
ஆமா சகோதரி ஆனால வந்து படகு சவாரி ல்லா முடிச்சட்டு ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க முடிச்சுட்டு எல்லா பாரத்துட்டு வரதுக்கு நாலு மணி ஆயிருசிங்களா சகோதரி வர வழியில பாத்தீங்கன வந்து ஒரு வெள்ளி வெள்ளி அருவின்னு சொல்லுவாங்க சகோதரி அந்த அருவியை பாத்தீங்க வெள்ளி கலர்லயு மின்னுங்களாமா ஆனா வந்து அந்த அருவி ஆ அப்டிதா சொன்னாங்க வந்துட்டு அதுல வந்து நீங்க போய் நீங்க அருவியை பாக்றது ரொம்ப அழகா இருக்கு நிறையா பேர் டுரிஸ்ட்க்கு வர மக்கள் வந்து அதிகமா பாக்றது வந்து அருவியதா வந்து போய் பாப்பாங்களாமா ஏன்னா அது மேல இருந்துங்கன்னா வெள்ளி அக்கிற வெள்ளி கலர்லயே அந்த அருவி தெரியுங்களாமா மா அது வந்து கடவுளோட படைப்பு ஆ கடவுளோட படைப்புங்களான்னு என்னெனு தெர்ல ந அந்த அறிவி பெயர் வந்து வெள்ளி அது வந்து சில்வர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேரு
ஆ ஆ அப்டியா எங்க இருக்கு அந்த ஃபால்ஸ்சு
நம்ம பஸ் ஏறோம்ல சகோதரி அந்த பஸ் ஏறதுக்கு ஒரு சந் பாரு இந்த போட்டிங்ல்லா போயிட்டு பேக் சைடு வருவாங்கல்ல அதுக்குள்ள நீங்க போயிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கு போது ஒரு ஃபால்ஸ் இருக்கா சகோதரி அந்த ஃபால்ஸ் தா வந்து சொல்றாங்க
ஆமா ஓகே இல்ல நா நா போகுபோது இது பாக்கல நா மிஸ் பண்ணிடேன்
ஆனா வந்து சகோதரி நாங்க வந்து போல்லாந்து பாத்தா சகோதரி போலான் பாக்குபோது பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நாங்க வந்து பேருந்துல தா நாங்க போனாங்களா சகோதரி ஏன்னா அஞ்சு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா. வந்து நாங்க நாங்க வந்து அந்த பேருந்த பிடிச்ச தா போக முடிய வந்து கடைசி பேருந்து ரொம்ப லேட்டா நைட் டைம் வரும இரவு நேரத்தில்ல வலி இந்தமாரி மலைப்பகுதியில எல்லா வந்துட்டு நம்ம பயணோ செய்யறல அந்த அளவுக்கு நமக்கு நல்லது கிடையாது பாதுகாப்பு கிடையாதுங்களே அதுனால வந்துட்டு சரி இந்த பஸ்லே போயிடலாம் அடுத்த முறை வந்தோம்னா அந்த மாதிரி அறிவி இருக்காது நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சி சகோதரியே
அப்படியா பரவாயில்ல நீங்க நால்லா என்ஜாய் பண்ணீங்க போல
கண்டிப்பா செயதுமே இருந்தாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குல்லா நாங்க போல முக்கியமான ஒரு நாலஞ்சு இடத்துக்கு தா ஆப்போசிட்ல ரெண்டு பார்க் இருந்த சவுரிம் பார்குக்கு போன பார்க்ல வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்னோ அப்றோ போட்டிங் ரைடு போனோ அங்க இருக்கிற கொஞ்ச சில கடைகல்லா கொஞ்சோ சுத்தி பாத்தோ அவ்ளதா சகோதிரி பண்ணணு ரொம்ப டீப்பாலா நாங்க ஒண்ணு என்ஜாய் பண்ற மேலக்கு ஒண்ணு இல்ல ஆமா சௌரி நாங்க போனதே வந்து மதியோ பன்னெண்டு மணி ஆயிடுச் ங்களா காலில இர்லியா ஒரு ஏழு எட்டு மணிக்கு அங்க ஏற்கால இருக்க மாதிரி போயிருங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா சுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க போனதே வந்து பாதி நேரோ முடிஞ்சு போனாங்க அப்படி போது அதிகமா சுத்தி பாக்குறதுக்கான நமக்கு நேரமு கிடைக்கல திரும்பி வந்து நம்ம சாய்ந்தரத்துக்கு நம்ம கீழே இறங்கி ஆகணும் அதுக்காகவே நாங்க கொஞ்சோ வந்துட்டு சகோதரி நாங்க
அப்புடியா சேரி சேரி சேரி நீங்க ன்ன நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கொஞ்சோ சீக்கிரமா போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் போறதுக்கு பிளான் இருக்க
நெக்ஸ்ட் போறதா சகோதரி இப்போதக்கு வந்து நாங்க கொல்லி மாலைக்கு தா சகோதரி போலான்னு எனக்கு ரொம்ப நாள ஆச ஆனா நிறைய பேர் போய் இங்க ஊர்ல இருந்து
க்கு சகோதரி
அங்கயுமே இது மாரி ஏற்காடு மாரி சகோதரி ஒரு ஒரு மலைப்பகுதி தா சகோதரி அங்கயுமே போனீங்கன்ன அருவி எல்லாம் நெறையா இருக்கு அந்த அருவிலலா எல்லா குளிச்சிங்கனா உங்களுக்கு ஏதாவது தீராத நோய் இருந்துச்சுன்னா தீருன்னு சொல்லுவாங்க அந்த அருவியில இருந்து வர தண்ணி வந்து மூலிக தண்ணீங்ளாமா சகோதரி
தண்ணி ஆமா நானு கேள்விப்பட்டிருக்கிறே இந்த ப தண்ணியெல்லா மூலிகையான தண்ணி தான்னு நானும் கேள்விப்பட்டு இருக்குறேன் ம் நீங்க எங்க இருக்கிறீங்க தோழி
நாங்க வந்து இருக்குற எடத்த நம்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்க இருக்குற ஊர் வந்து பேமஸ் துக்கு பாத்தீங்கன்னா முட்டைக்கு ரொம்ப ஃபேமஸ் சகோதரி
அப்டியா நாங்க இருக்கிற எடோ வந்து பீச்சு ஃபேமஸ்
நெறிய பேர் வந்து க கடல்ல தா ஃபேமஸ்ன்னு சொல்றீங்க ஆனா நெறைய பேர் நெறைய ஊர்லயுமே கடல் இருக்கே
ம்
வேற என்ன மாதிரி வேற உணவு வகையல என்ன சகோதரி உங்க ஊர்ல ஃபேமஸ்சு
புரில என்ன சொன்னீங்க
உணவு வகைகள்ல சாப்ட்ற உணவு வகைகள்ல உங்க ஊர்ல எது ரொம்ப ஃபேமஸா இருக்கும்
எல்லாமே ஃபேமஸ் ஏ நா சொல்ற பொருட்களெல்லாம் நா ஒங்ககிட்ட சொல்றேன் சரியா என்ன தெருமா அத்தோ அத்தோ கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா நீங்க
அத்தோங்களா அத்தோன்னு ஏதோ ஒரு ஃபு ஃபுட்டு பேருங்களா
ஆமா பர்மா ஃபுட் அது
ஓ அன் கேள்விப்பட்டிருக்கு இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாரிங்களா சகோதரி
அதுக்கப்புறம் நீங்க பை பைஜோ கேள்விப்பட்டுருக்கிறீங்களா பைஜோ
பைஜோ கேளிவ் கேள்விப்பட்டிருப்ப பட் ஆனா நமக் டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகம் வரமாட்டிக்கிது
அதெல்லா நான் எனக்கே தெரியாது எங்க அம்மா வீடு அங்க அம்மா வீடு இருக்கும்போது இந் இந்த ஐட்டம் எல்லாம் எனக் என்னானே தெரியாது இங்க வந்து பிறகுதான் இந்த ஐட்டம்மே இப்டி எல்லாம் பேர் இருக்கா அப்டின் ஆச்சரியமா இருக்கு முதல்ல இது ப்புடுபோதெல்லா இதெல்லா நீ இதெல்லாமா நீங்க எல்லாம் சாப்புடுவீங்க அப்டின்னு நெனச்சே அதுக்கப்புறம் நா சாப்டும்போதுதா அதோட டேஸ்டே எனக்கு தெரிஞ்சிர்ச்சு
சேரிங்க சேரிங்க ச கோதரி இதே மாரி சகதி வெளியூர் பயணங்கள் எல்லா போகும்போது நீங்க வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சுப் கொண்டு போவீங்களா இல்ல போற வழியில கடையில எதாச்சு சாப்புடுவீங்களா சகோதரி
இல் நாங்க வந்து கடையில தான் வாங்கி சாப்புடுவோ
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆன் நீங்க
நாங்க வந்துட்டு இந்த கோவில் மாரி கோவிலுக்குலா போம்போது சகோதரி நாங்க வந்து வீட்லயே வந்து புளிசாதம்லா செஞ்சு அம்மா கொண்டு வந்துருவாங்க இப்போ வந்து சுற்றுலா தலத்துக்கெல்லா போனம்னா அன்னைக்கு நாங்க ஏற்காடு போகும் போது நாங்களு எங்க சித்தி விடும் போயிருந்தங்களா சகோதரி அப்ப பாத்தீங்னா அம்மா வீடு வந்து புளிசாதம் கெளறி கொண்டு வந்தாங்க சித்தி வீட்ல வந்து தக்காளி சாதம் கெளறி கொண்டு வந்து மொத்தோ நாங்க ஆறு பேர் போனோங்களா சகோதரி ஒரு நேரோ வந்து ஹோட்டல் அந்த பார்க்குல வந்துட்டு அந்த நம்ம கொண்டு போன சாப்பாடோட சாப்டும்போது வ்யூ நல்லா இருந்துச்சு ஒரு நேரம் வந்து நாங்க கடைல சாப்டுகிட்டோம்
ஆன் ஆன் அப்டியா செரி தோ செரி தோழி நம்மளுக்கு டைம் முடிஞ்சுச்சு தோழி இவ்ளோ நேரம் கூட பேசினதுக்கு மகிழ்ச்சி ம் நன்றி நன்றி சகோதரி.